ஹலோ ஹலோ கேக்குதா மகா செரி செரி ஹலோ
கேக்கியா
ம் நல்லா இருக்குமா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல் நல்லா இருக்கே நல்லா இருக்கே
நா பேச்றது லேட்டா கேக்குதா
நீ அப்டிதா லேட்டாதா கேக்கு உங்குளுக்கு
ஓகே பசங்களா நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்குறோ அங்க பிள்ளாரு எப்டி இருக்குறாங்க ஹஸ்பண்ட் எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க உங்க ஹஸ்பண்ட்கு உடம்பு முடியலன் சொன்னீங்ளே ஸ்டொமக் அப்செட்ன்னு எப்டி இருக்காங்க
பரவாயில்ல அது மா ஸ்டொமக் அப்சைட் வந்துட்டுங்கறத விட ஃபீவர் இருந்தது ஃபீவரு அது மாரி ஹெவி ஃபீவரா இருந்துச்சு அந்த வெயில்ல அலைறது உங்குளுக்கு ஒத்துக்கவே இல்ல இது அரிசி கடல்ல சோ அதனால அது போய் நம்ம கடைக்கடையா கேட்டுட்டு லோடு போய் இறக்கி விடணு அது அவங்களுக்கு அந்த வெயில்ல அலையறது கொஞ்சோ கூட ஒத்துக்கல கு ஓவரு வெயில்லாயி உடம்புக்கு ரொம்ப முடியாம இருகுறாங்க அப்பறோ இங்க ஹாஸ்பிட்டல கொண்டு போய் வெச்சு இப்ப கொஞ்சோ பரவால ஆனாலு இப்போ என்ன ரொம்ப டயர்டா இருக்கு டயர்டாஇருக்கு அப்டின்றாங்க
அப்டியா ஆமா இந்த ஹீட் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது நெறைய பேரு இருக்கு எனக்கே ஒரு த்ரீ போர் டேஸ்க்கு முன்னாடி நல்ல பீவரா இருந்துச்சு
ம் ம்
காய்வலி கை வலின் சொல்லி எனக்கு இன்னுமே கால்வலி இன்னு சரியாகல கால்வலி இருந்துட்டே இருக்கு
ஓ ஓ இல்ல இப்போ அவங்களுக் ஃபீவரு ஆ அ சொன்ன பிரச்சன அப்பறோ ரொம்ப டயர்டா இருக்குங்க அப்டின்றாங்கா அப்டின்னா மஞ்ச காமாலையா இருக்குமோ என்னமோ அப்டின்ற மாதிரி யோசிக்கிற மாரி
யூரின் டெஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமே
நா புல் டெஸ்ட்டுமே எடுத்துட்டே புல் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்ட எடுத்து எல்லாமே ஓகே நார்மலா இருக்கு அப்டின் சொல்லிட்டுதா வந்தது ஆ ஆனாலு ஒரு அந்த அவங்களுக்கு சொல்றதுதா கொஞ்சோ இது இருக்கு
ம் சரிம்மா ஹெல்த்த பாத்துக்ங்க
எடுத்துவோ ஃபுல் டெஸ்ட்டு எடுத்து பாத்தாச்சி ஹெல்தியா இருக்குன் சொந்துருச்சி ரிசல்ட்டு
ஆ சரி
ந்தாலு அவங்க சொல்றது பய்மா இருக்கு
ஆமா கொஞ்சு பயமா தா இருக்கு
ஆமா ஏ சே டிஃபன்லா ஆய்டிச்சா
ஆ சாப்டாச்சி நீங்க சாப்டாச்சா
நா சாப்ட்ட சாப்ட்டு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி வுட்ட எதனம் ஒன்னு வ மத்யானு சாதோ வச்சி ரசோ வச்சி வாழைக்கா பொரியல் பண்ணிருந்தே
ஓ
ஆ அதுதா இப்போ சாதோ நறியா மீந்து போய்ட்டு உண்ணி பெர்சா ஒண்ணு சமைக்கல மழ வெற பெஞ்சதுல்ல அனால ஒண்ணு பெருசா சமிக்கில
இப் இந்த மழ பெஞ்சது நம்ளுக்கு சூடா கலப்பி விட்ரு
அ மழ பெஞ்சதுங்றது வேற அப்றோ இவ்ங்ளுக்கு ஒன்னு பசி இல்ல அப்டின்ட்டாங்க சரி அதனால பெருசா ஒன்னு நா சமைக்கல சரி மலைக்கு கொஞ்சு ர ரசோ மெளகு தட்டி போட்ட இது நல்லார்க்குமேன் ட்டு மெளகு தட்டி போட்டு ரசோ வச்சுட்டு கொஞ்சு வாழைக்கோ பொரியல் பண்ணிட்டு சாதா சாதுதா சாப்பாடு இன்னிக்கி வேர ஒன்னு நா ஒன்னு செய்யல
வாழைக்கா பொரியல் எப்படி செய்வீங்க
நா ச்சும்மா இன்னிக்கி சிம்பிளா தா பண்ணுனே அ வாழைக்காவ ரந்தம் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு அ மெளகா ச்சரி மஞ்சத்தூளு உப்பையு போட்டு ஒரு யய்ட்டி பர்சன் குக் பண்ண எய்ட்டி பர்சன்டேஜ்ல போல வேக வெச்ச அப்றோ அத எடுத்துட்டு எண்ண வுட்டு கருவேப்புல கடு கு‌ உளுத்தம் பருப்பு போட்டு ரெண்டு பல்லு பூண்டு பூண்டு தட்டி போட்டு ஆ அத அப்டே தா தாளிச்சு கொட்டன ய இந்த வளைக்கா போட்டு அதுக்கப்றூ அதுல கொஞ்சுன்னு மே ஜுன் சாம்பார்ப்பு தூள் ருக் கல்ல வீட்ல அரைக்கிற மெளஹாத்தூள் அத போட்டு கொஞ்சு பெருங்காய சேத்துக்குட்டு பெருங்காய பொடி எத சேத்துட்டு தாலிச்சி எடுத்த
கொஞ்சு ஒடம்பு கொஞ்சு எனக்குனுஜோ அசதியா இருக்றா மாரி இருந்துச்சு அதனால நீ சிம்பிள் கு
ஓகேமா சரிதா மிளகு ரசோ எப்டி வப்பீங்க
மெழுங்கு ரசோ வந்து ஏத் எப்போது நார்மலா வைக்க மரிதா இல்லன்ன மெளகு மட்டு கொஞ்சு கூடா செத்துக்குணு என்னன்னாம் புளி வச்சி புளி புளி வச்சுதா கோ புளி அதிகமா வைக்காம கம்மியா வச்சுக்குட்டு தக்காளி பழோ புளிப்புக் அதிகமா வச்சிக்கிட்டு ஆ மெளஹா ஆ பச்ச மிளகா இப்ப மிளகா அம் பூண்டு அஇ சீரகம் மிளகு இது எல்லாத்யு ஒரு குத்துக்கள் நல்லா இடிச்சிட்டு அ அதோட கருவேப்புள்ள மல்லித்தழ இருக்குல்ல அது அதுல ரத்தின் போட்டு நல்லா பசஞ்சி அது நம்ம கையாலையே தா போட்டு நல்லா பெசையணு நல்லா கையாலே போட்டு இது பண்ணிட்டு கடுகு சீரகம் ம் பெருங்காய பவுட்ரு அ கருவப்புள்ள இத போட்டு தாளிச்சு மஞ்சத்தூள் போட்டுக்குணு மேல ஆனா இதுல வந்து என்னன்னா மெளகு மட்டு கொஞ்சொ கூட சேத்து பெப்பர் பொடி மட்டு கொஞ்சொ கூட சேத்துக்கணு அது அப்டி சாப்ட்டோனா கொஞ்சொ நமக்கு நல்லா இருக்குல்ல இதயே வந்து தக்காளி பழத்த நல்லா வேக வச்சுட்டு அப்புடியு செய்யலா அதுவு நல்லா இருக்கு
செரிதாமா சமையல் குறிப்புலா நல்லாதா சொல்றீங்க நா வந்து இன்னக்கி குருமா கொழம்பு வச்சே அது கறி கொழம்பு மாரிதா வப்பே ஆனா கறி போடாம குருமா கொழம்புக்கு உருளக்கெழங்கு சௌ சௌவு போட்டு இன்னக்
அ அ உருளக்கெழங்கு சௌ சௌ அதுல கொண்டக்கடல சேத்துக்கிட்டாலு நல்லா இருக்கு
ஆமா
அ அது அந்த குருமா கொழம்பு இது அதுவு நல்லா இருக்கு
ஆமா அவரெக்கா பொரியல் பண்ணே
அ எப்டி
அவரெக்கா பொரியல் அவரெக்காயா வந்து சின்ன சின்னதா நைசா வெட்டிக்கிட்டு கடுகு பட்ட மொளகா கருவப்புள்ள வெங்காயொ போட்டு தாளிச்சு அவரெக்காவ கொஞ் கொஞ்சமா தண்ணி வெச்சு கொஞ்சொ அற வேக்காடா சாப்டா வெஜிடபிள்ஸ் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுனால அர முக்கால் வேக்காடா வச்சுக்கிட்டு அதுக்கப்றொ மெள உப்பு போட்டு
ம்
தேங்காய திருவி போட்டு கிண்டிட்டு எறக்க வேண்டியதா அவரெ
இது அப்டி பண்ணுவீங்களா இதுங்களே அவரக்கா பொரியல் இல்ல தேங்கா போடாம அ தேங்கா போடக்கூடாது தண்ணி விட்டு ரொம்ப வேக வக்கெவு கூடாது அவரக்கா பொரியல சும்மா லேசா தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு அ இதேதா தாளிப்புக்கு அதேதா எண்ண கடுகு உழுந்தம் பருப்பு கருவப்பில காஞ்ச மெளகா போட்டு தாளிச்சிட்டு வெங்காயொ போட்டுட்டு சின்ன சின்னதா அது ஒர் நல்ல பொடிசா நறுக்கி போட்டங்கினாக்கா சீக்கெரொ வெந்துரு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா தண்ணி தெளிச்சி வேக விடுங்க வேக கொஞ்சொ வெந்துரு நமக்கு தெரியுல்ல ஒரு நல்ல குக்காயிருக்குன்றது தெரியு பாத்தாவே அதுல ரெண்டு முட்டய ஒடச்சி ஊத்தி முட்ட வந்து அதா அது முட்ட கவுச்சிஅடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தா மஞ்சத்தூள் போட சொன்னை மஞ்சத்தூள் கொஞ்சோ போட்டுக்கிட்டிங்கன்னா முட்ட ஸ்மெல்லு வராது அ முட்டய ஒடச்சி ஊத்தி செஞ்சீங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கு அவரக்கா வேண்டான் சொல்றவுங்க நல்லா சாப்புட்லா
அப்டியா நான்வெஜ்ஜா இருந்தா எ பையெ நல்லா சாப்டுவா முட்டையா இருந்தா சொல்லவே வேணா நல்லாவே சாப்டுவா இனிமே அந்த மாரி ட்ரை பண்ணி பாக்குறே நா அது மாரி வெஜ் முட்டையோட இதெல்லா செஞ்சு சாப்ட்டதுல்ல நா
அதுவு எங்க பெரிய பாப்பா வந்து வெ இந்த பச்சக்காய் இந்த மாரி சாப்புடாது தோ முட்டய ஒடச்சு அதுல ஊத்தி குடுப்பே சூப்பரா இருக்கு சமைக்க நல்லா இருக்கு சாப்புட்றத்துக்கு என்னன்னா அது இந்த முட்ட ஸ்மெல் வராம இருக்கறத் துக்கு ஃபர்ஸ்ட்டு காயில நம்ம மஞ்சத்தூள் சேத்துக்கனோ அதுக்க அது வந்து முட்ட ஸ்மெல் வராது அப்றோ வந்து முட்ட அவரக்காலப் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணனோ அந்த ஒரு மாதிரி ஈரப்பதோ மாரி இருக்கும் பாத்ருக்கீங்ளா அந்த மாரி இருக்கக் கூடாது முட்ட வந்து நல்லா ஃப்ரை ஆமா நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்க இந்த முட்டக் கவுச்சியு இருக்காது நல்லாவு இருக்கோ சாப்புறதுக்கு சூப் ப்ரா இருக்கோ என்ன சாப்பாட்டோடனா வச்சு சாப்புல்லா நல்லா இருக்கு
அப்டியா இனிமே அது ட்ரை பண்ணி குடுக்குற என் பையனுக்கு பண்ணிக் குடுக்கலா
இன்னிக்கு ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்குன்ன வியாழக் கெழம தான நீங்க வெள்ளி செவ்வாலல்லா நான்வெஜ் சேத்துக்குவீங்ளா எப்டி
கண்டிப்பா சாப்ட மாட்டோ வெள் வெள்ளி செவ்வா சனிக்கெழம சாப்புறதில்ல அ பௌர்ணமிக்கு அது மாரி சாப்ட மா ட்டோ அமாவாச சாப்புறதுல்ல வியாழக்கெழம பசங்ளுக்கு செஞ்சு குடுக்கறதா
ம் சாப்புறதுல்ல
ஆமா
ம் ம் நாங்க வந்து அதுதா அம்மாவாச பௌர்ணமி அதுக்கல்லா ஒரு சாமி கும்பறதுனால அது சாப்புறதுல்ல மத்தப்படி வெள்ளி செவ்வால்ல சாப்புறதுல்ல அ அந் மாரி இது சஷ்டி அ அது இதுல சதுர்த்தி அதுக்கெல்லாமே சமச்சி சாப்புறது கெடயாது மத்தபடி எல்லா நாள்லயு போயிடோ நான்வெஜ்ஜி அது பாட்டுக்கு போயிட்ருக்கோ அது பிள்ளைங்களுக்கு நான்வெஜ் இருந்தா தா ஆ அதுதா பிள்ளைங்களுக்காக பாக்க வேண்டிதா இருக்கு பிள்ளைங்களுக்கு நான்வெஜ்ஜினா தா சாப்பாடு எறங்குது என் பைய இட்லி வெச்சி பொடி வெச்சி குடுத்த சாப்படல இதுவே இட்லி வெச்சி ஏதோ சிக்கனோ அல்ல மீன் கொழம்பு அந்த மாரி எதாவ்து வச்சிக்குடுத்துருந்தனா வச்சிக்கங்ள எங்க சின்னது நல்லா சாப்ட்ருக்கோ
ஆமா அப்டித்தா பசங்க எல்லாமே எதிர்பாக்குதுங்க இப்ப நா ஒரு கோயிலுக்கு போய் ட்டு வந்த எனக்கு ஒடம்பு முடிலன் சொல்லிட்டு நாப்பத்தி எட்டு நாள் வந்து சாப்டக்கூடாதுன் சொல்ட்டு நா வேறொரு மருந்து சாப்ட்டுட்டுருக்க எனக் ஒடம்பு முடியாம இருந்து இருக்கு அதனால
ஏங்க
ஆ இப்போ எடைய்ல நா சாப்புறது இல்ல அதனால வீட்ல சமைக்க கூடாதுன் சொல்லிட்டாங்கன் சொல்லி கொல்லையில சமச்சி வாசல்ல வச்சு குடுக்குற பசங்களுக்கு ஆமா
அப்புறம் என்ன செய்றது பிள்ளைகள் நம்மளுடைய ஹெல்த்து பாக்கறதுங்கறது ஒண்ணுங்கிறத விட பிள்ளைங்களோட ஹெல்த்தையும் பாக்குற மாரி இருக்குல்ல நமக்கு
ஆமா
ஆ
ம் சரி பேசலாமா நீங்க பேசுறீங்ளா
இல்ல இருக்கட்டு அதுவே இருக்கும் அதுவே வரும் வெயிட் பண்ணுங்க ஆமா வெயிட் பண்ணுங்க
ஆ பத்து நிமிஷம் போதும்ன்னு சொன்னாங்களே
ஐ இல்ல இத பத்தி ஒன்னு சொல்ல வேண்டா
ம்
சரி சரி அப்போ தங்கச்சு எப்டி இருக்காங்க
தங்கச்சி நல்லாதா இருக்கா இப்ப கூட அவளுக்கு கால் பண்ணலா பேசலாமான்னு கேட்ட கேட்டே அவ காலையே அட்டன் பண்ணல
அவங்க அப்புற என்ட சொன்னாங்க எட்டு எட்டு மணிக்கு அப்புற நா ஃப்ரீயாதா இருப்பே அப்டின்னு சொல்லி எனக்கு இது போட்டுருந்தாங்க மெசேஜ் போட்டுருந்தாங்க
ஆ எதனால கால் அட்டன் பண்ணலன்னு தெருல சாப்பாடுஇப்பாடு செய்யறாளோ என்னமோ
ஆ ஆ அது வந்துட்டு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கும் பொழுது பேசலனா அது அன்பரசீன்னு சொல்லிட்டு ஆகு ஆ எ ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் சொன்னே அவங்க அவங்க பிராண்ட்ஸ் இருக்காங்க நாளைக்கு
சரிதா சரி அப்படி பேசுற மாதிரி இருந்தா எனக்கு காலியா அரேஞ்ச்
சொல்லிருக்கே சொல் சொல்லிரு இததா அததா நா தெரியு எனக்கு இத மாதிரி ஏதாவது நடக்குன்னு
சேரி சரி அப்புறம்மா இப்போ சாப்பாடு என்ன சாப்பாடு இப்போ
சேரிம்மானு அதுரச வாங்கி சாப்ட்டுச்சிங்க
ம்ம் பரோட்டா சாப்பிடனு எனக்கு ஆசை த்யா இருக்குனு சொல்லிட்டு முத்தாநேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்கள்ட சொன்னே என்னமோ தெரில திடிர்னு ஏதா ஒனனு பரோட்டா எல்லா சாப்ட்டு ரொம்ப மாசம் ஆயிடுச்சு இப்ப ஆசையா இருக்குது வாங் இங்க வாங்க அப்டின்னு சொன்னே ம் வாங்கிட்டு நைட்டு பத்து பத்தரை மணிக்கு மேல வராங்க முன்னாடியே